ஹலோ
ஆஹ் கேக்குது
ம் அப்ப அந்த தோப்புல வந்த எங்க பின்னாடியே வன்டா பாத்ரூம் போற்துக்கு வந்தோமா எங்க கூடியே வன்டான் காவலுக்கு ஒருன்டு கடசியில அவ என்ன ஆச்சு நாங்க தோப்புல இறங்கிட்டோ அந்த ரோடு மாரி இருக்கு நாங்க சைடுல ரோட்ல நின்னு எங்கள பாத்தா பாரு இந்த பக்கோ தோப் உள்ளருந்து அஞ்சு நாய் அவன வெளிய பாத்துட்டு ஓடுது அங்க போய் வட் வட்டோ போட்டுச்சு ரவுண்டு உர்ன்னு அந்த நாய் ஓடி வர த்துக்குள்ளே அப்டியே ஓடுற ஓடுற ஓடுற அப்பீனா பாரு ஒரே ஓட்டோ அது என்ன எடுத்தா பாரு ஓட் அப்டின்ற மாரி தலைவரு அப்பதா விட்டு வாசல நின்னு செட்டிங் ஏரியாக்குள்ள போயிட்டு திரும்பி பாப்பாங்க பாரு ஹீரோலா அந்த மாரி வீட்டாண்ட போய் ட்டு தலைவர் இப்டி சடர்ன் பிரேக் போட்டு திரும்பி பாக்கறாரு அவ்ளதா மத் த நாள் என்ன பண்ண முடியு கல்லெடுத்து அடிச்சிருவாங்களே அவ்ளோதா ரிட்டன் நா அப்டி ஓடி வந்ட்டாங்க சரி பண்ணு சிச்சுன்னு இருக்கறோம் நானும் எங்க ஆயாவும் அத பாத்துட்டு ஆயா ஒரு பக்கம் ஓட்றா அப்டி ஓடுற ஓடுற ஓடுற ரொம்ப பண்ணா ஆனா அவனுக்கு சூப்பரா புரிஞ்சுது பாத்தியா அங்க
ஆமா
நீ ஓடு ஓடு கை காட்றா அப்டியே ஓடு ஓடு ஓடுன்னு அவ எத்தா செம்ம ஓட்டம் ஆனா செம்ம ஸ்பீடா ஓட்னா தரமா ஐயோஸ் நா அன்னைக்கு சொன்ன அந்த மேரி இன் கோளாறு பண்ணுவாங்க தெரியுமா அதே மாரி இப்ப நா இப்ப என்ட்டேருந்து எஸ்கேப் ஆயிட்டாருன்னா வச்சுக்கோயே ஓட்டான்னு வச்சுக்கோ தூரமா இருப்பா ஏப் அப்டிங்குவா ஆனா அப்பதா என்ன பாத்துட்டு ஓடுவான் ஒரே ஓட்டோ நா அனாலேயே நா கீழ போமாட்ட நீ போறியா நாய்கிட்ட கடி வாங்காம பத்ரமா வா அப்டின்ட்டு
ம்
ம்
நாங்கல்லா பயப்புட மாட்டோ பயப்புல வருவாரு நா காலேஜ்லா போம்போது ஓடி வருவாரு ஒரு நாலஞ்சு நாயி கரெக்டா எங்க தெரிமா சுத்து போடுவாங்க
காலேஜ் எண்டு வரைக்கும் வருமா
ஆமா ஏ‌ காலேஜ் வா ஏ காலேஜுக்குள்ளயே உடாது என்ன பாத்துக்கோ பயப்புள்ள ஓடி வரும் எங்க பைக் பின்னாடியே ஓடி வரும் அது
ம்
ஒ இதுல வேற ஒன்வே எடுப்போ நாங்க
ஆமா ஒன்வே எத்துருவீங்க ஆ
அப்ப கூட உடாது ஓடி வரும் எங்கள அங்க பூந்து இங்க பூந்து ஓடி வரும் பிளாட் ஃபார்ம் எல்லா ஏறி ஓடி வரும் அது அசரவே அசராது
நா அந்தளவுக்குள்ள இல்லே இப்ப ஃபுல்லா ஆட்டோல தான சுத்துவாரு இவரு டப்புன்னு பெரிய வண்டி பாத்தா அப்டியே பட்த்துக்கு பயந்துரு
ம் இதுவு இருக்குல்ல நம்ப அதா ஆ ஐஸ் பேலா இருக்குல்ல
அப்டின்னா
ஐஸ் பேடி தெரியாதா
ஐஸ் பே
ஓ நீ வந்து இங்க இன்னு வர்ல சேரி ஓகே நம்ப ஏ டி எம் உங்க உன்து ஒன்னு பிளாக் ஆயிருக்குல்ல
ஆமா
ஆ ‌அந்த ஏ ஏ டி எம் லா இருக்குல்ல
ஆ
அந்த ரோட்ல ஒரு நாலஞ்சு நாய் அன்னைக்கு நா வந்து காலேஜ் ருந்து கெளம்பிட்டு ஏ பின்னாடியே ஓடி வருது நா சொல்றே ஏ ஓடி வராத ஓடி போய்டுன்னு ஒன்னே அப் அப்பதா ஓடி ஸ்பீடா ஓடி வந்துருந்துது அவ்ளதா நாலஞ்சு பேர் சுத்து போட்டாங்க பயபுள்ள போகனுமே எகிரி தாவி அவனுக்கிட்டருந்து அவுங்களுக்கு கண்டுக்கவே இல்ல மனுஷனாவே கண்டுக்கல அத ஒன்னே தாவி தாவி தாவி தாவி எங்க பின்னாடியே ஓடி வந்துச்சு கடைசியில எங் காலேஜு ஏ காலேஜ் உள்ள வரைக்கு வந்தது ஆ அக்கப்பற எங்க அப்பா உள்ள வரைக்கு வந்து ஏ வான்னு சொல்ட்டு கூப்ட்டுக்குனு நா வந்து ஏ ஏதோ பண்ணி வெளாடினே இருந்த அப்டியே நா உள்ள ஓடி போயிட்ட அது என்ன கண்டுக்கல எங்க அப்பா அத வந்து இது பண்ட்டாங்க டைவேட் பண்ட்டாங்க பண்ணவொன்னே நா உள்ள ஓடி ட்ட அது அப்டியே எங்க அப்பா பின்னாடி ஓடி போய்ச்சு திருமா அந்த மாரிலா பண்ணிருக்கு என்ன
ஏ என்ன காலேஜ்ல கூப்ட வருவாரு இவரு காலேஜ் கூப்ட வர ஆட்டோல வர போவாங்கள்ல அப்போ
சர்ச்சுல எத்துன வாட்டி தெரியுமா ஏ மானத்த வாங்கிருக்குது
என்ன என்ன வந்து இவரு வாங்க மாட்டாரு அங்க வீட்டாண்ட இருக்குறவ பண்ணுவாங்களே தெரியும்லே வந்து தப் அ ஆ ‌ஆ அப்டின்னு
ம் சர்ச்சுல நம்ப சர்ச்சுக்குள்ளேயே வாத்து பாத்துச்சு அது
ஆ படிக்கட்டுயேத்து ஒன்னு படிக்கட்டுயே ஏறுச்சு கீழ எறங்கி உட்டு வந்த வெளியே போ அப்டினு சொல்ட்டு வரக்கூடாது சொல்லி வரக்கூடாதுன் சொன்ன பாரு அந்த வெளிய அங்க உக்காந்துட்டு நா போறப் அப்பா அதோட நா சர்வீஸ் முடிச்சுட்டு வர வரைக்கு வாசல்லேயேதா உக்கா கீழே போனா சொல்றாங்களே ‌நீ உக்காந் நீ வரக்கூடாதுன் சொன்னல்ல அது அங்கேருந்து நவுரவே இல்லமா அப்டி சொன்னாங்க தெரியுமா ரோட்ல போனா இது பண்ணு இப்ப என்ன ஆளு இங்க இல்லீயா இப்போ
இல்ல ஆள் வந்து அங்க இருக்காரு இப்பதா இக்குது நா கேட்டுக்குனே இருந்த ரெண்டு மூணு நாளா எங்க அது எங்க அது நா பாத் து ரொம்ப நாள் ஆயிடுச்சேனா எங்க ஆளே காணோன்னு சொல்லி கேட்டுக்குனே இருந்த அது வந்து இரு வெக்கேஷன் போயிருக்குது இப்போ பக்கத்து நெய்பர் வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்ட்டு அத சொன்னாங்க எங்க வீட்ல எங்க எங்க அம்மா எல்லா எல்லாருமே நெய்பர் வீட்டுக்கு போயிருக்கு வந்துரு வந்துருனு சொல்ட்டு
உங்க மம்மி பைபிள் படிப்பாங்களா
ம்
உங்க மம்மி எத்னாவது வரைக்கு படிச்சிருக்காங்க
எங்கம்மா படிப்பாங்க
எவ்ளோ படிச்சிருக்காங்க எவ்ளோ படிச்சிருக்காங்க
ஓ எவ்ளோ பச்சிருக்காங்களா ஆ பச்சிருப்பாங்க தெர்ல எனக்கு
ஏய் ஸ்டாண்டடு
ஓ அந்த ஸ்டாண்டர்ட் சொல்றியா ஃபிஃப்த்து
ம் உங்க டாடி
ஆ அவுரு டென்த்து ஃபெயிலு
ஐய்ய ஏ எல்லாரு டென்த் ஃபெயிலாவே இருக்கறாங்க
ஏ குடும்பத்துல ஒரு சாபம் டென்த்து ஃபெயிலாயிடுவாங்க
அப்ப நீங்க ரெண்டு பேர் தப்பிச்சு வந்துட்டீங்க நீயு உங்கண்ணனு
நானு டேவிட்டு தப்புச்சு வண்ட்டோம்
ஏ ஒங்கண்ணே
அவன் வந்து அந்த சாபத்திலருந்து மீற்ல
ஓ உங்க அண்ணுக்கு வந்து சாபமா
ஆமா அவன் வந்து அவன் வந்துருக்கலாம் மீண்டு அவன் வந்து அந்த திமிர்ல ஆஹ்
காலேஜ் போல
போலயே நாங்க ரெண்டு பேர்தான் உம்
க்கானா அப்டி இல்லல
ஆஹ் அப்டிருக்க மாட்டான்
அவுங்கண்ணே என்ன மாரி வேலைக்குலாம் போனாரு
ஹம் அவனா அவன் வந்து டென்த்து இது பண்ணா பண்ணிட்டு அட்டம்ட்டெலுதறான் அட்டம்ட்லயும் இதுவாயிட்டான் ஒன்னே ஒண்ணுதான் அவனுக்கு வச்ச கருமாவே தமிழ்தான்
ஏ அதேதான் என் தம்பிக்கும்
ஆஹ்
இப்பருக்க கிளியர் பண்ண முடியாமருக் தமிழ் வச்சா கிளியர் பண்ண முடியாதா
ஆஹ் வச்சான் கிளியர் பண்ண முடியல அப் அப்றோ என்ன பண்ணா ஒரு அதா ஒரு வருஷம் வீட்லருந்தா இருந்துட்டு பா ஒரு வருஷம் வீட்லதாருந்தான்
ம்
இருந்துட்டு அப்ப நாங்க வந்து அப்ப நாங்களா குட்டி பசங்க தான நானா வந்து ஸ்கூல் தான அப்போ வந்து என்ன பண்ண ஒரு வருஷம் வீட்டுலருந்தா அப்புறம் செரின்னு சொல்லிட்டு அஹ் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒர்க் போக ஆரம்பிச்சான் ஆ டிசைனர் அதான் பேனர் டிசைன் பண்ணுவாங்கல்ல
ம் ம்
இந்த மேக்ஸோட பேனர்ல பாத்ருக்கியா த்ரீடிலருக்கும்
ம் ம்
அந்த மாரி பேனர் டிசைனிங்லா போனா போயிட்டு அது ஒரு ரெண்டு வருஷோ கிட்ட பண்ணா அங்க கொஞ்சோ பிரச்சன ஆயிருச்சுனு அந்த அந்த அது வேலய விட்டு நின்னுட்டு டிசைனருக்கு படிக்க ஆரம்பிச்சா
ஆ
கோர்ஸ் பண்ணி அத கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்பறோ ஒரு வேலக்கி போனா அங்க போனா இப்ப நல்லாதா பண்ணினு இருந்தா எங்கண்ணா தோர்ட்டி தோர்ட்டிக்கு மேல கிடோ அஹ் கிட்ட வாங்குனா அந்த இதுவுல அதுக்கப்பறோ அங்க எதோ ஒரு பிரச்சன ஆனதுல நின்னுட்டா நின்னனால இப்போ ஃபுல்லாவே வந்து டெலிங்காலிங் போயிட்டு இப்ப என்ன பண்றானே தெரியாமே எங்களுக்கு இருக்கு
ம் அப் பண்றது
ஆனா அந்த டிசைனர் போவும்போது நல்ல காசுதா
ஆமா எவ்ளோ பெனிஃபிட் தெரியுமா டிசைன்க்கு
அது வேற ஒரு ப்ராஜக்ட் பண்ணாலே ஆமா ஒரு ப்ராஜக்ட் பண்ணாலே அதுக்கு அதிகோ காஸ்ட் வேற அது வேற பெரி பெரிய கம்பெனி தா மேக்ஸு ட்ரெண்ட்ஸு லைஃப் ஸ்டைல்
ம் இப்போ எத நம்புளுக்கே வராங்ளே இன்ஸ்ட்யுட்ல அவுங்களே அந்த இதா
அதனால வந்து அப்பிடினால ஆ அதனால நெறையோ ஓட்டி ஓட்டி சொல்வாங்கள ஓவர்
ஆமா ஆமா ஓவர் டைம்
அ அதெல்லா பண்ணுவாங்களா சோ வந்து நெறையோ இதுப்பா இவ நெறைய பண்ணுவா அது ரொம்ப இன்ட்ரஸ்ட் வேற இவுனுக்கு சிஸ் டமேட்டிக்காவு அது மிஷின்ல பண்றது
அப்டியே திருப்பி அங்கயே போலாம்ல வேற எங்கயாச்சு அது ஒரு எடந்தா இருக் கா வேற எடத்துல ட்ரை பண்ண வேண்டியதா
ட்ரை பண்லா இப்ப தெரில அவ அவ எந்த பகுதில இருக்கானு அவனுக்கே தெர்ல அவே எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கமா ஸ் சொல்றாங்க நா அப்டி பட்டவே கெடையாதுன் சொல்றா ஓகே அத அக்ஸப் பண்ணிகிட்டோ
திரும்பியு பண்ணா
ஆ
பாய்
புரில
பாய் பாய்
பாய்
ம்